ஓ என்ன பண்றீங்க
நானா நா பால் எடுத்துட்டு வந்து ஒ என்னோடை இல்ல இல்ல தண்ணி ஊத்தி திருப்பி இது பண்ட கரெக்ட் ஆயிடுச்சு
ஓ
ம்
உட்டு இருந்தான் பால்கோவா செஞ்சிருக்பிங்கல்ல
நான் சாப்பிட மாட்னே
ஓ உங்க ஏதாவது கால் பேசும்போதுதான் எங்க வீ ட்ல வீட்டன்ட எல்லா காரும் வரா இருக்கு இடக்காரு குப்பக்காரு
இங்க ஒத்துங்க ஃபஸ்ட் ஊருக்காக்காரு இப்ப கீரக்காரு வந்துக்கறாரு
செரி செரி ம் அய்ப்பா ஃபன் பண்ண வரீங்க என்ன நேத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே சொல்லவேல என்ன விட்டு தனியா போயிருக்கீங்க மூணு பேரும் விட முடியாது யூத் நெத்து மீட்டிங் எப்டி இருந்துச்சு சர்ச்சுல
நா சொல்றத கேளுங்க தொ நிமிஷோ இருங்க இத போட்டு கொஞ்சோ டிஸ்டபன்ஸா இருக்கு
இல்ல இப்போ ஓகே காமதர் இல்ல
கேக்குதா
உம் ஓகே அவரு அவர் பேசுறது கேட்க வேணா நீங்க ஓரமா வந்து பேசுங்க
இல்ல வேற வாய்ப்பே இல்ல எங்க வீட்டுல எங்க போனாலு கேக்கு
அப்டியா பஸ்ட்டாச்சு கொஞ்சோ பொறுமையா கேட்டுச்சு இப்ப ரொம்ப கேக்குதே
ஆ இப்ப நா எங்க வீட்டு கிச்சன்ல வந்து பேசினுங்கிறேங்கே
ஓகே ஓகே உம் செல்லமா
சொல்லுங்க சொல்லுங்க இப்ப கேக்குதா
ஆ ங் ஓகே ஓகே
உம் இப்ப பேசலாமா
ஆ பேசலா பேசலா
எங்க இன்னகி ஆச்சு டேலி கிளாஸ்ல ஒரு பையேன் இருக்கா சந்தோஷ் இன்ட்டு
உம்
ஓகேவா
உம்
அவுங்க ஒரிஜினல் நேம் இல்ல நாங்க வந்து அப்டி கலாய்ப்போ அவன
உம் நேம் வெண்னா
நாங்க கலாய்ப்போங்க அவன் பேர் அது தில்ல
போ போ ஒரு நிமிஷோ
உம்
உம் கெடையாதுமே ஒரு டோன்
என்ன ஒங்களோட பெட்சா
ஆமா ஹ தொல்ல பண்றா சோல்டர்ல உட்காந்துனு தம்டளர புடிச்சு இழுத்து இழுத்துட்டு
அந்த பையேன் இருக்கால்லேங்கே அவுங்க வந்து அவ வந்து அவுங்க சர்ச் சுல இன்வைட் பண்ணா அந்த மாரி யூத் பண்ணசீப்பு வாங்கன்ட்டு நா நென்சே யூத் சண்டே போல அப்டின்னு நெனைச்சே ரிட்டிக்கு ஆனா வந்து து ரிட்ரீட்டு சும்மா பிரேயர் மீட்டிங் நம்ம சர்ச்சுல எல்லா டீம்ஸ்க்கு பண்ணுவாங்கல்ல பிரேயர் மீட்டிங்
ஆ ஹா வெளியேந்து யாராச்சு வந்தாங்கன்னா
உம் அந்த மாரி
உம்
உங்கென்னளா
உம்
அந்த சர்ச்சுல எல்லாரு ஜப்பல் போடுன்னு மறந்து போண்ணுக்குறாங்க சர்ச்சு உள்ள
நா
நாங்க போந்தே லேட்டு ஸ்டாரிங் வந்து லெவன் ஓ கிளாக் ஓகேவா நாங்க போனது ஒன் ஓ க்ளாக்கு
ஓகே
ம் போயிட்டு என்ன பண்ண முஞ்சுட்டு இருக்கனு பாத்தா ஒருத்த பிளேடு இழு இழு இழுனு இழுத்துகினாரு னாரு நல்லா நல்லதெல்லா லேட்டாவான்னு பார்த்தா நாங்க போயும் ஒருரவ அவர் பேசுனாருங்க
ஓ மை காட்
ம் அங்கருக்க பசங்களா சச்சண்ட ஒரு டிசிப்ளினே இல்ல அறையு கொறையுமா ட்ரெஸ்ஸு எல்லா
ம்
எல்லா முட்டிக்கு மேல தா போட்னுகுறாங்க
அப்டியா எல்லாருமே வா
ம் மீனா ஜீன்ஸ்
ம்
அப்புறமா ச டிவிஷர்ட்லா அப்டியே இப்போ ஒடொம்போட ஒட்ன அந்த டீஷர்ஸ்லா இருக்குல அது மட்டு போட்டுருக்கா க்கமே எல்லாமே ஒக் பாச்சரே சக்கர போட்டுந்தா சுத்தனு இருக்காரு சச்சல என்னா சச்சுன்னு ஆயிடுச்சு ஊந்துக்கு
ம் அத அ உ உங் உங் உங் கூட வந்த பிரதரு சொ சிஸ்டரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்க ரெண் வொங்கூட வந்த பிரத சன் சிஸ்டர் இருக்காங்களே
ஆ
அவங்க சிஸ்டர் தா கெளம்பி வா கெளம்பி வா அப்டி சொன்னா நா சாப்ட்டு என்னன்னு பாக்குறே அப்டினு சொன்னே அவளத என்னால முடில அ நா பத்து தூங்கிட்டே
சொல்றத கேளுங்க அப்ற என்ன ஆச்சு ம் மிஸ் அவர் பேசி முச்சுட்டாரு ரெண்டு மணிக்கு
ம் ம்
அப்பா
ஆ அவ்ளதா அங்க ஒரு பேஷன்டு இங்க ஒரு பேஷன்டு
சி எனக்கு ஒட்ட வச்சுடிங்க
ம் ஒ போன்லயே ஒ ஒட்டிக்கிது சா நா இங்க இரும்புனது அங்க உங்களுக்கு தும்பல் வந்துச்சு ஓகே ஓகே ஃபைன் ம் ம் ஆ
அப்புறமா என்ன ஆன்ச்சு அங்க போணுமா போயிட் அந்த அவர் பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு ரெண்டு மணிக்கா அப்புற என்ன பண்ணாங்க இ எனக்கு யாருமே அங்க புடிக்கல நா சொன்னன ஒரு பைய அந்த பையித்திய கூட எங்க கூட இல்ல நாங்க மூணு பேர் போணோ நாங்க மூணு பேர் தனியா உக்காந்துட்டு இருக்கோ ஒரு பெஞ்சுல லாஸ்டு பெஞ்சுல அப்புற என்னாச்சு சாப்ட போலானு சொல்ட்டாங்க
ஹ
என்ன பண்ணாங்க டீம் டீமா பிரிச்சாங்க எதோ ஆஃப்டர் லன்சுனு எதோ கேமா
ஓகே
எ ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா அவுங்க அண்ணே அப்றோ நானு மூணு பேரு ஓகேவா
அதா ம் ஓகே
ஓ எ ஃப்ரெண்டுக்கு வந்து பிளாக் கலரு கைல ரிப்பனு கட்டிவுட்டாங்க எ ஃப்ரெண்டுக்கு பிளாக் கலரு அவுங்க அண்ணனுக்கு பர்பிள் கலரு எனக்கு கிரீன்
ம் பாத்தே பாத்தே ஸ்னாப்ல பாத்தே ம்
மூணு பேரும் ஒரு ஒரு டீமு
ஒங்களுக்குளா புடிக்கலையாமே எனக்கு தெரியாது
அங்க இருக்கவ்ங்களா நீங்களே சொல்லுங்க அவ்ங்க இருக்கவ்ங்களா நா எப்டி இருக்குந்தாங்களோன் சொல்ட்டே
என்ன
அப்டி இருக்கவ்ங்ககிட்ட போய் நம்ம வெளாட முடியுமான் ஜாலியா பேசினு இருக்க முடியுமா
புரியுது ஆனா பர்ச்சைல ஸ்லிப்பர் போட்னே இருப்பாங்கனா அத நா நெனைக்கல எக்ஸ்பெக்ட் பண்ணாதது யோயோ ஒரு நிம்ஷோ எ பொம்மி இறங்கு பொம்மி தயவு செஞ்சு ம் சொல்லுங்க என்னன் தெர்ல இன்னைக்கு இவ்ளோ டிஸ்டபென்ஸா இருக்கு அது ஒரு பக்கோ கீரக் வராது காக்கா கத்துது எ ஷோல்டர்ல ஒர்த்தி என்ன நோண்டிட்ருக்கா
ம்
ம் இந்த டாஸ்கு எப்பா இத நம்ம முடிக்கற்துக்குள்ளே நம்மளுக்கு அவ்ளதா போல் போது போதுன் ஆகுது யாரு தா இந்த டாஸ்க்குலா கண்டுபுடிக்கிறாங்கன் தெர்ல
ம் சொல்றத கேளுங்க அப்றோ என்னாச்சு லன்சுக்கு வந் வந்ச்சு பிரிச்சுவுட்டாங்களா நா போய்ட்டுல ஏனா என் எங்கள கூட்டிட்டு நம்ம அந்த பையனுட்டே போய்ட்டா ஏ மூ எட்லீஸ் டு என்னயாச்சு இதுல ஒன்னு அதுல ஒன்னு இதுலனா மாத்திவுடுறா அப்டின் கேட்டே அவ்ங்கள இல்ல தனித்தனியா வெளான்டாதா நல்லா இருக்குன்ட்டு கானு மாத்திவுட்ல
ம்
ப்றமா லன்ச்சு
எது இந்த குரூப்பிசம் அதாவ்து ஒடைக்கணு அப்டின் சொன்னாங்ளாமே
அப்டின் சொன்னாங்க
ம்
அப்றோ லன்ச்சு லன்ச்சு மட்டன் பிரியாணி
ம் அதான செரியா சூப்பரா இருந்துச்சா பிரெட் அல்வா
ம் பிரியாணி ஆல்ட்டியான்சுங்க
அதா சாப்ட்டு வந்ட்டீங்ளே அப்பற என்ன
அப்போ சாப்ட்டு முட்ச்சுட்டு இன்ன பண்ணு ம் கை கழுவுறதுக்கு போனா அங்க ஐஸ்க்ரீமு
ம்
நா நா ஆல்ரெடி ரெண்டு சாப்ட்டே மூணாவ்து ரெண்டு ஐசு சாப்ட்டே நானு அப்றோ என்ன பண்ணு அவ்ங்க ரொம்ப பிளேடு போடுவாங்க வீட்டுக்கு போய்ற்லான்ட்டு எங்கள கூப்பிட்டோன அந்த பையன்ட்ட சொல்லாம கொல்லாம ஓட்டோ
அதா இந்தோ உங்க ஃப் அதா ஃப்ரெண்டோட பிரதர்ருக்கார்ல அவுர் சொன்னாரா ஏ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு இந் மாரி வந்தர கிந்தர போறா அவ வந்திர்ந்தா அவ வ நல்லவேள அவ வர்ல அவ வந்திர்ந்தா இங்க வேற வேற மாரி இருந்திருக்கு அப்டி சொல்லி சொல்லிர்ந்தாரா
ம் அதோட அதோட அல்ட்டி அவுரு சொல்றாரு எங்கள கூப்ட வந்த அந்த பையங்கிட்ட சொல்றாரு ஏ இன்னோர் ரிப்பனு எட் த்து வெய்டா இன்னோர்த்தவுங் வந்துனுக்கறா
அந்த பைய சொல்றா பாவோன்டா அவுரு எப்டி அடிக்குது
ம்
அப்டின்றா
ம்
அப்பறமா உங்களுக்கு கால் பண்ணா நீங்க நல்லா சொர்க்கத்துலிருக்கற மாரி மெதந்துனுக்கறீங்க
ஆமா என்னால முடியில தா நேத்துன் பாத்து க்ளீனிக் ரெண்டு மணிக்கு தா உடுவாங்க நேத்து எப்பா ஏசுப்பா எனக்கொசர்மே ஒன்னே காலுக்குலா முட்ஸ்ட்டாரு க்ளீனிக்க அது எங்க சார் அப்டி பண்ணவே மாட்டாரு எங் எங் க்ளீனிக் எப்டி தெரிமா சார் வரமாட்டார் லீவ் போட்ருவாரு ஓகேவா அவரு லீவ் புல்லனாலு நாங்க போய் க்ளீனிக்க தொறந்து வெச்சினு வரவங் கிட்டலா சார் இன்னிக்கு லீவு நாளைக் வாங்க சார் இன்னிக்கு லீவு லீவு நாளைக் வாங்கன் சொல்ணு அது மேரி ஆளு எங்க சாரு ஓகேவா அவரு க்ளீனிக்குல யாருமே வர்லனா கூட அந்த ரெண்டும் அந்த இப்டி ஹவர்ஸ் இருக் குல்ல இப்ப ஈவினிங் வந்து செவன் டூ டென்னு இப்ப சண்டே வந்து டென் டூ டூ ஓகேவா நா டென் தேட்டிக்கு தா போவே ஏனா வீட் சாப்பாட்லா செஞ்சிட்டு போனுல்ல அத்னால் டென் தேட்டி தா சொல் ட்டே நானு இல்ல நா சர்ச்சு போய்ட்டு வந்ட்டு வீட்ல சாப்பாடு செஞ்சிட்டு வர்ணு அத்னால் டென் தேட்டிக்கு தா வருவன் சொல்லிட்டே ஆனா அப்ப டென் தேட்டி போனா அந்த டூ ஓ கிளாக் யாருமே இல்லன்னா கூட அந்த மூணு ம் நாலு மண் நேரத்துல ரெண்டே பேஷன்ட்டு தா வருவாங்க அந்த ரெண்டு பேஷன்ட்ட அவுரு ஒரு ஆஞ் பத்து நிம்ஷத்துல கால் அவர்ல முடிச்சிருவாரு அப்பிடி இல்லனா லு அந்த ரெண்டு மணி வரைக்கு உக்காந்துன்தா இருப்போ வேற எதாச்சு பெண்டிங் ஒர்க் பாத்துட்டு நேத்துன் பாத்துட்டு ஒன்னே காலுக்குலா முடி டேலி பண்ண சொல்ட்டாரு டேலி ம் அப்போ அப்றோ அங்க வேல செய்ற அக்கா வந்து என்ன பர்மிஷன் கேட்டு போ சொன்னாங்க இல்லக்கா வேணாக்கா அப்டி சொல்ட்டு ஒக்காந்திந்தனா கர்ட்டா டேலி பண்ண சொல்ட்டாரு அப்பா ஏசப்பா சூத்திரோ ரெண்டாயிட்ச்சி அப்றோ திருப்பி வந்து அந்த அக்கா நாங்க டேலி பண்ணி முட்ச்சிக்கிறோ நீ போடா அப்டி சொல்ட்டாங்க. சாரு களம்பிட்டாரு அவங்க வீடு மேல் மேல தா இருக்கு அத்னால அவரு போயிட்டாரு தேங்க்யூ சார் சொன்னோன்னே நீ போயி்டுமா நீ போ வீட்டுக்கு போய் சாப்ட்டு தூங்கு அப்டி சொ அம்ச்சுட்டாங்க அப்ப தா கர்ட்டா ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க நீ களம்பி வந்துருனே ஸ் வீட்டுக்கு போய்ட்டு சாப்ட்டு களம்பி வந்துரு ஆ இந் மாரி ச இந்த பஸ்ஸு ஏர்னா வந்துர்லா ரெகுலரா பசங்க ஏறுவாங்கல்ல ட்ரென்ஸ் வாசல்ல அந்த பஸ் ஸு ஏறி வந்துரு அப்டி சொல்ட்டாங்க சேரி நாள யோசிக்றே பாக்கற நா என்னன்ட்டு என்னால முடியில அவுங்க எனக் தெரியாது நீ வந்துர்ணு அப்டிலா சொல்ட்டாங்க